வணக்கம்ங்க
வணக்கம் தோழரே எப்டி இருக்கீங்க
நாங்க தோழி பேசுறேங்க நல்லா இருக்கீங்களா
எப்டி தோழி இருக்கீங் நல்லா இருக்கேன் தோழி நீ
தோழி அ தோழர் உங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க தோழரே உங்க வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
சாப்ட்டீங்களா தோழி
ஆ சாப்ட்டேன் தோழரே
ம் ஆ ஸ் நானும் சாப்ட்டேங் தோழி
ம் உங்க நண்பர்களுடன் எங்கேயாவது சுற்றுலா ல்லாம் போனீங்களா தோழரே
ஆ போயிருக்கேன் தோழி நான் வந்து நண்பர்களோட கொடைக்கானல போயிருந்திருக்கேன்
தீங்க தோழரே
கொடைக்கானல பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபாரஸ்ட் பைன் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம் குணா கேவ் ஆ இது மாரி இந்த மாரி கு குணா குகை அதுக்கப் அப்புறோ ஏரிய சுத்தி பாத்துருக்கோம்
படகுல ல்லா போனீங்களா
அதுக்கப்புறோ பூம்பாறை பூம்பாறை பக்கத்ல போயிருக்கோ அதுக்கப்புறோ படகு சப் ரி பேய்ருக்கு படகு சவாரி நாங்க போன பாத்தீங்கன்னா மழ பெந்துருச்சு நடு ப நடுவுல படகுல போயி அதுக்கப்புறோ பாத்திங்கன்னா மழை பேஞ்சி து பரவால்லன்னு நானு என் நண் பர்கள்ல்லா அதோடயே சேந்துகிட்டு அப்படியே படகு சவாரி பண்ணிட்டு ஒரு ஓ ஒரு மண் நேரோ அப்டியே நாங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறோ கிளம்பியாச்சு தோழி
ஆ ஆ சைக்கிள் போனிங்களா
அப்புறம் மிதிவண்டி சைக்கிள் அ அதுக்கப்புறோ சைக்கிளிங்ல்லா பண்ணிட்டு எ அந்த ஏரிய சுத்தி அது ஒரு மூ மூண் மண் நேரமா நாங்க இது பண்ணிட்டு இருந்தோ தோழரே அதுக்கப்புறோ இன்னொரு நாள் மற்றொரு நாள் பாத் நா வொர்கிங் போனோ காலைல எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு அப்டியே அந்த ஏரிய சுத்தி பாத்துட்டு அப்டியே பக்கத்துல நம் வண்ணத்துப்பூ ச்சி பூங்கா
ம் ம்
ஆ இது ஃப்ளவர்
நாங்கெல்லாம் போனப்போ குணா குகை எல்லாம் பாத்தோன் தோழரே நீங்க பாத்தீங்களா அது முருகன் கோயிலு ஆ ஆ
தேயிலை பன்னீர் அதனால உள்ள போய் பாக்க முடியலங்கலா லே
உம் உம் இது பூக்கள் எ இருக்கற எடம்ல்லா பாத்தீங்ளா
உம் இல்ல தோழி அந்த சைட்லா நாங்க போல
நாங்க போனோ பா தோளரே ஆ செட்டியாரு பூங்கான்னு சொல்லிட்டு அதுல நாங்கல்லா போய் சுத்தி பாத்தோ தோளரே அப்றோ இந்த மூங்கில் ம ரங்களா இருக்குமே ஆ அது இது இந்த ஆட்டு பண்ணை இதெல்லா நெறையா இருக்கு
உம் நா வந்து ஆட்டு பண்ண முயல் இருந்தது ம் அதியு ஒரு அர மண் நேரோ பாத்துட்டு நாங்களு கிளம்பிட்டோ தோழி
ஆ நாங்க வந்து சமீபத்துல அ எங்க ஹேன் நண்பர்கள் எல்லா சேந்து டெல்லி இருக்கு பாத்தீங்களா டெல்லி அங்க போனு தோளரே ரெண்டு நாள் பயணோ ரொம்ப அருமையாக இருந் ருந்தது ரயில்ல தா போனோ அப்ப பாத்திங்க் தீங்கன்னா வந்தவங்க ஃப்ரெண்ட் எல்லா நண்பர்கள்லா என்ன பண்ணாங்க சப்பாத்தி எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்றோ நாங்க வந்து இந்த சாப்பாடு எடுத்துட்டு போயிருந்தோ எல்லா பகிர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா போயிருந்தோ அப்ப எல்லாருமே இந்த ராஜ ராணி வெளாடறது சீட்டு விளாறது இது இது மாரிலா வெளையாண்டுட்டு ஒரே சிரிப்பு சந்தோஷமா எல்லா போயிட்டு வந்தோ போய்ட்டு அங் உள்ள தாஜ்மகால் ஆம் செங்கோட்டை அந்த இதிர் கல்ல நுழைவாயில் இந்தியா கேட்ன் சொ ல்லுவாங்கள்ள இந்தியா நுழை வாயில் அதெல்லாம் போய் பாத்தோ அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது அ இதெல்லா தாஜ்மகால் எல்லா பாத்தீங்கன்னா ரொம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அப் அப்டியே ஒரு மாரி யம்மியா உள்ள போனொன்னே அது ஒரு மாரி சவுண்ட் அல மாரி வந்துது அந்த அவங்க சமாதி
அதா அதா தோழி
அமைதியான ஒரு இது இரு இருந்துச்சு அ அதெல்லா வந்து பாக்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு
அதா நாங்க இன்னு போ நாங்க இன்னு நண்பர்களோட போனதில்ல தோழி இன்னு ஒரு ரண்டு வருடங் கழி த்துதா நாங்க ஒரு இது பண்ணிரு
வேற ஒரு ஊருக்கெல்லா நீங்க போயிரு கிங்ளா
வேற ஊரு பாத்தீங்கன்னா நாங்க ஆ வேளாங்கண்ணி போயிருக்கோ அ வே வே வேளாங்கண்ணி போயிருக்கோ தோழி வேளாங்கண்ணி அடிக்கடி நாங்க கிளம்பிர்வோ அ வேளாங்கண்ணி நாங்க அடிக்கடிக்கு கெளம்பி போயிருவோ என் நான்று என் நண்பர்கள் எல்லா சேந்து வேளாங்கண்ணி போயிட்டு
ம்
ஆ அப்பிடி சுத்தி பாத்துட்டு வருவோ தோழி அப்டியே இது வேளா ங்கன்னி மாதாவ பாத்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புற க கடல்ல போய் குளிச்சிட்டு கடல்ல ரொம்ப நேர டம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவோ அ கடல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புற பாத்தீங்ன்னா மீனு விப் பாங்க மீனு வஞ்சற மீன்னு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த மீன்ல்லா நாங்க வாங்கி சாப் ட்டுட்டு அதுக்கப்பற நண்பர்களோட குளிச்சிட்டு திருப்பியு ஒரு ரெண்டு நாள்ட்ட இது பண்ணிருப்போ தோழி ரெண்டு நாள் அங்கயே நாங்க ஆ இது பண்ணிட்டு தங்கிட்டு திருப்பி அதுக்கப் அப்பறோ வீட்டுக்கு கெளம்பிருவோ
ஆ சேர் சேரி சாப்பாடெல்லா எப்டி
சாப்பாடு நாங்க போறப்போ பசங்களுட போறப் ப்ப யார் வீட் ல்ல இந்த புளியோதர தெரியும்ல புளியோதரை புளியோதரை நல்லா அவுங்க க் கு கடலை எல்லா வேர்கல்லையெல்லா போட்டு வர மொளகால்லா போட்டு நல்லா செஞ்சி கொண்டு வருவாங்க அதுக்கு தொட்டுக்க பாத்தீங்கன்னா சுண்டல் கத்திரிக்கா போட்டு உருளக்கழங்கு போட்டு கொண்டு வருவாங்க அத நாங்க எல்லாரு
அருமையான உணவு தா தோழரே அதெல்லா வந்து இந்த மாரி சுற்றுலா செல்லும் போதுதா நம்மளுக் நல்லாருக்கு சாப்புறதுக்கு
அதா அதா
ம்
நாங்க இந்த மாரி போறத பாத்தீங்கன்னா இதுலதா போறது ரயில்ல தா போவோ ரயில்ல போயிட்டு நாங்க அந்த மாரி போன தா அவ அ பின் நண்பர்களோட இது இது பண்ட்டு போலா சந்தோஷம இது பண்ணிட்டு போ போயிட்டு வருவோ
ஆ
ம்
அப்றோ தோழரே வேற ஏதாவுது
ம் நீங்க போயிருக்கீங்களா தோழி வேளாங்கண்ணி நீங்க
அ பெய்ருக்கோ தோழரே சின்ன புள்ளேல எங்க புள்ளைங்களுக்கெல்லா அங்கதா பேய் மொட்டை அடிச் ச்சி காதுகுத்துணோ
ம்
அந்த அனுபோவம்லா நல்லாருக்கு அ அப்பறோ அ அடுத்த தரவ அடுத்த தரவ அப்டியே ஒவ்வொரு வேண்டுதலா இருக்கு வர்ஷோ வர்ஷோ போவோ அ அப்ப வந்து வீட் வீட்ல உள்ள பெரியவங்கலா வருவாங்க ரொம்ப சந்தோஷமாருக்கு அதெலாம் அப்பறம் இப்ப சமீபத்துல ஆஹ திருநெல்வேலி பேயி இருந்தோம் அது எல்லாம் குடும்பமா போயிருந்தப்போ கார நிப்பாட்டி அங்கங்க டீ குடிக்கிறது ஸ்நாக்ஸ் சாப்பிடறது இந்த மாரி ல்லாம் இருந்துட்டு அப்புறம் அங்க போயிட்டு அருவியில குளிச்சிட்டு அப்பறம் அங்க ஒரு கோயில் இருந்துச்சு பெரிய சிவன் கோயில் தான் அதுல பேய் சாமிய கும்டுட்டு அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா அஹ் மதிய உணவு சாப்டோம் சாப்டுட்டு ஒரு மூணு மணிப் போல அங்கயிருந்து கிளம்பி வந்தோம் அங்க வந்து இந்த அல்வா ஃபேமஸ் அந்த ஊர்ல் திருநல்வேலினாவே அல்வாதான் ஆமா அத எல்லாரும்மமே வாங்கிட் ட்டோம் வாங்கிட்டு இல்ல தோழரே அது அந்த நேரத்துல அங்க கட வந்து தொறக்கல ஆறு மணிக்கு தான் தொரப்பாங்களாம் நாங்க மூண் மணிக் கிளம்பனதனால அந்த இது வாங்க முட்ல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு ப்ரெஷ்ஷான அல்வா தான் அது நல்லா ஒரு சூடாதான் இருந்துச்சு அத வாங்கிட்டு அப்டியேவந்தோம் தோழரே
ம் இருந்தாலும் நீங்க இருட்டுக்கடையில ஒரு தடவ நீங்க இது ருசி பார்த்திருக்கணும் இருட்டுக்கடையில இதவிட சுவையா இருந்திருக்கும்
ட்டு வந்தப்போ அவங்க வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க அ ரொம்ப நல்ல இருந்துச்சு இனிமே அடுத்த ஒரு வாய்ப்பு வரும் ஏன்னா எங்க பையனுக்கு அக்கா பையனுக்கு கல்யாணம் அங்கதான் அப்ப நாங்க போகும்போது இன்னோரு தடவ அந்த அல்வா வாங்கி சாப்டணுனு ஒரு
நீங்க அந்த அல்வா வாங்கி நீங்க இது பண்ணி பாருங்க பாருங்க நல்லா இருக்
ம் ஆமா தோழரே அப்பறம் இப்ப பையன் வந்து இதுல வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த நேந்திரங்கா சிப்ஸ் கூட கேரளால ஒ ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு இதுருக்கு போல இருக்குங்க தோழரே அ அதுவு நல்லாயிருந்துச்சு அல்வா எப்டி சொல்றீங்களோ அ ப்டி கேரளானா நேந்தரங்க சிப்ஸு
அதா அதா அதா நம்ப சேலத்துல வந்து மாம்பழ இருக்கிற மாரி ஒரு ஒரு ஊர்லியு ஒரு ஒரு இது
ஆ ஆமா ஆமா நல்லாருந்துச் சு ஆ நீங்க எதும் ஒங்களோட இது சொல்றீங்களா கருத்துகள்
இல்ல தோழரே கருத்துக்கள்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது பூத விதமான இது இருக்கும்
ம் ம்
அந்த மாரிதா ஒரு ஒரு லீவ் நாங்க ஊருக்கு சுற்றுலாக போறப்ப அந்த ஊர்ல என்ன இருக்கு டேஸ்ட் பாத்துட்டு வந்துருவ அப்ப திண் திண்டுக்கல் எடுத்தீங்கன்னா ந ந திண்டுக்கல் எடுத் ட்டிங்கன்னா திண்டுக்கல்ல அந்த பிரியாணி இருக்கு திண்டுக்கல்ல வந்து ரெண்டு வேணுகோபால் பிரியாணி இருக்கு திண்டுக்கல் பிரியாணி இருக்கு ஆ சாப்ட்டுருக்கே தோழரே தோழி ஆ ஆ அங்க அருமையாருக்கு திண்டுக்கல் பிரியாணி தா தமிழ்நாட்டுல நம்பர் நல்லாருக்கு
அப்படிங்களா ஆ ஆ
தீங்கன்னா தெரியு அதுல எப்படின்னா இதுக்கு அளவுக் கம்மியாதாருக் ம் ஆ பணமு நம்பளுக்கு அதிக இருந்தாலு நீங்க கொஞ்சோ சாப்ட்டாலு வயிறு நெறைய சாப்ட்ட மாரியிருக் கு அந்தளவு ருசியாருக்கு ம் ம் நீங்க ஒரு தடவ வாங்க சைடு நீங்க போனீங்கனா ட்ரை பண்ணிப்பாருங்க
ஆ ஆ சேரிங்க தோழரே இந்த இது சொல்லுவாங்களே வான்கோழி பிரியாணிலா இதெல்லா எப்
ஆ வான்கோழி பிரியாணி எல்லா நேரத்துலையு கெடைக்காது தோழி அது வந்து தீபாளிக் பண்டிக நாட் கள்ல மட்டு தா உங்களுக்கு வான்கோழி இது கெடைக்கு அது ஒரு சில இதுல மட்டுதா கடைகள்ல மட்டு தா கெடைக்கு எல்லா கடைகள்லியு கெடைக்காது
ஆ செரிங்க தோழரே ஆ
ம் இப்ப நம்ப பண்டிக நாள்ல வாங்குனாலு அப்போதைக்கு நம்பளுக்கு இதா இருக்கு அப்ப அப்போதைக்கு உரிச்சி அப்போதைக்கு நம்புளுக்கு இதா போட்டுக் குடுப்பாங்க இப்பண்ண சாதாரண நாள்ல நீங் நீங்க வாங்னீங்கனா அது வந்து பர் பழையது இங்க இதுல வந்தா ஆ ஐஸ் பாக்ஸ்ல வச்சு உங்களுக்கு இது பண்ண மாரி வரு
ஆ உங்கள் உணவுகள்னாங் போது எந்த மாரி உணவுகள் நீங்க விரும்பி சாப் ப்டுவீங்க
உணவுன்ற போது எனக்கு பிரியாணி இதுதா தோழி நல்லா சாப்டுவே ம் எங்க ஊர்ல பாத்தீங்கனா திண்டுக்கல் பிரியாணி இருக்கு அக்கீம் பிரியாணி இருக்கு எல்லா பிரியாணியு நா வந்து ருசி பாத்திருக்கே
ஆமா அந்த இது நல்லா இருக்குன் சொல்லுவாங்களே அ இன்னொன்னு ஹக்கிம்குமு கண்ணப்பான் சொல்லிட்டு ஒண்ணு இரு
ம் கண்ணப்பாருக்கு தோழி ம புகாரி இருக்கு பனா லீப்பு இந் மார் நெறைய பிரியாணி ஆ எல்லா கடை டெய்லியு நா வந்து
ஆக மொத்தோ பிரியாணி பிடிக்கு உங்களுக்கு ம் செரிங்க தோழரே வேற ஏதாவது சாப்றது பழக்கோ கா
வேற வந்து இந்த மாரி பிரியாணி சாப்டுவே அதுக்கப்புறோ பாத்தீங்கனா நான் சாப்டுவே
ம் ம்
இது வந்து நான்னு இதுல மைதால செஞ்சிருப்பாங்க
ம் பத்து நிமிஷோ தாண்டுறது தோழரே என்ன ஒரு
ம் ம் சேரி தோழி அதுக்கப்புறோ பாத்தீங்கனா நால்ரக்கு ச ப்பாத்திக்கு வந்து இந்த மசாலா வச்சிருப்பாங்க பாத் தனி இதெல்லா போட்டு சென்னா மசாலா மாரி ஒன்ன வச்சன்ஹ் அது இல்ல தோழி அது வந்து நான நானக்கு தான் வச்சிருப்பாங்க சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு வந்து மசாலா சு சுண்டலு இந்த மாரில்லா போட்டு அது ஒரு புதிதாக இரு
ம் ஆமா தோளறே
ம்
சரிங்க தோளறே அடுத் இதுல நம்ம பார்ப்போமா
ஆ சேரி தோழி ஓகே அடுத்த இதுல நம்ம கண்டிப்பா சந்திப்போம்
சரிங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி சொல்லுங்கலே உங்களுக்கு இ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிடலாம்
ம் சரி உங்களுக்கு ஏதாச்சும் உங்க உங்க ஊர்ல ஏதாச்சும் புடிச்ச உணவு நீ நீங்க எதாவது விரும்பி டெய்லி சாப்பீடுவிங்களா தோழி
எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் தோழரே ரொம்ப பிடிக்கும்
ம் சரி சரி தோழி அப்ப சாப்பிடுங்க ம் ஓகே தோழி அது நீங்க பன்னீர் மட்டர் மசாலா ம் ம் நல்ல கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு இது பண்ணி ட்ரை பண்ணிப்பருங்க நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி இதுல பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஹோட்டல் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நீங்க கீ மாதிர பெரிய பெரிய கடைையில் நீங்க ட்ரை பண்ணி பாரு கொஞ்சம் இதா இருக்கும் ம் சரி ஓகே தோழி ஓகே தோழி மீண்டும் சந்திப்போம்
ஆ சந்திப்போம் தோழரே
ம் ஆ ஓகே